பப் ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
கேக்குது என்ன நல்லா இருக்கீங்ளா என்ன செய்றீங்க
ஹலோ
ஹலோ
ஆ என்ன
ஹலோ
அலோ
சொல்லுங்க நீங்க பேஸ்ரது பிரேக் ஆகுதுங்க எனக்கு ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ம் என்ன சாப்ட்டீங்க
என்ன சாப் நா இன்னைக்கு காலேல சாம்பாரு மீல்ஸு நீங்க
சாப்பாடு கொண்டக்கல்ல கொழம்பு வெண்டிக்கா வெ
சேரி சேரி சேரி செரிங்க வேலைக்கு எங்கேயு ட்ரை பண்ணிருக்கீங்களா
வேலிக்கா வேலைக்கி
ஆ
பண்ணிட்டே இருக்கே ஆனா உன்னு கெடைக்கல
எதோ எதோ கொலுசு சவுண்டு மாரி கேக்குதுங்க பேசுறப்ப கீச்சு கீ ச்சினு ஆ கீச் கீச் கீச் அப்டின் கேக்குதுங்க
ஆ இப்ப கேக்குதா
இல்லங்க ஹெட்ஃபோன் போட்ருக்கீங்ளா
ஆ ஆ இல்ல இப்போ உக்காந்து பேசுறே அதா மொத நடந்துட்டே பேசுனே டவர் இல்லாம
செரிங்க செரிங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க அங்க நல்லா இருக்காங்களா எல்லாரு
ஆ நல்லா இருக்காங்க
ம் அப்றோ ம்
அப்றோ நீங்க தா சொல்ணு லைஃப்லா எப்டி போய்ட்ருக்கு உங்களுக்கு மே மேரேஜ் ஆயிருச்சா இல்ல அன்மேரிடா
அன்மேரிடு தா நா இப்பதா காலேஜ் முடிச்சிருக்கே
சேரி சேரி இல்ல நெறைய பேர்த்துக் காலேஜ் முடிச்சோன்னே மேரேஜ் பண்ணீவாங்க அதா கேட்டே நா
ஆ அதல்லா இல்ல இப்பதா ஸ்கூல் படிக்கிற மாரி இருக்கு அதுக்குள்ள காலேஜ் முடிச்சாச்சு அடுத்து ஒர்க்குக்கு போனு
அதுகடுத்து மேரேஜ் பண்ணணு அதுகடுத்து சம்பாரிக்கணு என்ன செய்றது
நல்லாருக்கு ம் உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்ச்சா
ஆ இல்ல எனக்கு மேரேஜு இனிமே தா மேரேஜ்
ம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா
அ ஆமா வர சண்டே மேரேஜ்
ஓகே ஓகே அ அப்றோ
என்னங்க கேக்கல
அப்றோ என்ன பண்ணீட்ருக்கீங் ஆ செரி நல்வாழ்த்துக்கள்
ம் நன்றிகள்
ம் அ அப்றோ உங்களுக்கு
அப்றோ இன்னக்கி தோனி பெறந்த நாளு
இன்னைக்கா
ஆமா உங்களுக்கு தெரியாதா
இன்னைக்கின்ற
மறந்துருவீங்கில்ல தோனி பொறந்தனால மறந்துட்டேன் சொல்ற ஒராள் நீங்களா தா இருக்கு
கிரிக்கெட் எல்லா பாக்க மாட்டே தோனி ஆனா பிடிக்கு பர்த்டேல்லா எனக் தெரியாது
ம்
அப்றோ ஒரு ஃபே மேரேஜுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் நாங்க என்னென்ன இதெல்லா பணுவாங்க அந்த மாரி சொல்றீங்களா
அது
நலங்கு வக்கறது அந்த மாதிரி ம்
சில பேர் வரையண்ருக்காங்க சில பேர் வருமானம் பண்றாங்க
இல்ல அந்த பண்டிகையில என்னென்ன பணுவாங்க அந்த மாதிரி கேக்கற பொண்ணு சைடு
மேரேஜ்ல என்ன பணுவாங்க பொண்ணு சைடு வந்து பொண்ணு சைடு மாப்பிள சைடு வந்து பொண்ண அலைக்க போவோ நா வந்து லவ் பண்ணி கல்ய மேரேஜ் பண்ட்ட அதனால வந்து அந்த இல்ல கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ந நல்ல நாள் நல்ல நேர பாத் து நல்ல நாள் பாத்து
ஆ ஆ
ஆனா இது நா இப்ப லவ் பண்ணி மேரேஜ் பணிட்டே அதனால பொண்ணளிக்க போறது வாய்ப் இல்லன்ட்டாங்க
ம் அதுக்கப்றோ சடங்கள் என்னென்ன பணுவாங்க அதெல்லா சொல்றீங்ளா
அதுக்கப்றோ உங்களுக்கு தெரியாதா என்னென்னா நடக்குன்னு
இல்ல ஒவ்வொரு சைடு ஒ்வ்வொரு மாதிரி பன்வோம்ல அதா கேக்கேற பொண்ணளைக்க போவாங்க பந்தக்கால் உண்டுவாங்க
ஆமா வெளி கிழம பந்தக்கால் வுன்றதா இப்ப வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க அதா வெள்ளிக்கிழம பந்த கால உன்றதா வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க
ஆ
அது என்னாதா எல்லா த்துக்கு சொல்லி எல்லா எல்லா எங்க அம்மா கூட பொறந்த வங்கயிருக்காங்க
யாரான்ட ம்
உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கலே தெரிஞ்சுக்றோ
எனக்கு தெரியல எனக்கு நானா ஒரு யோசனை இருக்கு அது கரெக்டாலா எனக்கு தெரியாது
சொல்லுங்க கரெக்டா தப்பானு பாப்போ
எனக்கு தோன்றது இந்த வீட்ல ஒரு விசேஷ நடக்க போகுது அப்டின்ற மாரி எல்லாருக்கு தெரியணும் தான இந்த மாரி உண்றாங்க அப்றோ மாப்பிள்ளைக்கு ஒரு காப்பு மாரி கெட்டுவாங்க அப்ப அப்ப மாப்பிள்ள வந்து வேற
ஆமாங்க அது வேற இப்ப ஒரு மாசமா நீ எங்கேயு போக்கூடாதனு சொல்றாங்க ஆ எங்கயு தங்க கூடாதுறாங்களே அன்னக்கி கோயம்புத்தூர் போயிருந்தே தம்பிய காலேஜ்ல தம்பிய காலேஜ்ல செத்துறக்கா கோயம்புத்தூர் போயிருந்தே
ஆ
போன இடத்துல இப்படித்தா நைட்டு ஒரு தங்கிரு
ஆ
எனக் தெரியாது இதெல்லா நா பெருசா கண்டுக்ல தங்கிருந்தேன்னா என்னோட திரும்ப காலைல நைட்டு் அங்க ரூம்லயு சரியா தூக்கோல்ல திரும்ப காலைல திரும்ப காலைல பாக்குறே இதாய்ட்ச்சுங்க என்னோட ஃபேக்கு ஃபர்ஸ் எல்லாத்தயு தொலச்சிட்டே
ஆ அதா இந்த மாரி ஏதாச்சு ஒன் நடக் க்கு அதனாலதா பந்தக்கால் ஊண்ணதுக்கப்றமா எங்கேயு போ மாட்டாங்க அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதா எனக்கு தெரியு
எல்லா எல்லாத்தமே தொலச்ட்டங்க
ஆ அப்றோ இது நலங்கலா வப்பாங்கல்ல அந்த ஃபங்க்ஷன் இருக்கா
தெரிலங்க அது லவ் மேரஜ்னால அதெல்லா இல்லன் நெனக்கிறே
அதெல்லா இல்லையா?
ஆமா
செரி
இது லவ்வண் லவ் மேரஜ் தாங்க அதனால அந்த மாரிலா கெடயாதுங்க இப்பதா எங்க அம்மாவோட பிறந்தவங்க சி எங்க சித்தி ஒருத்தவங்க இருக்காங்க அவுங்கிட்டல்லா சொல்லிருக்கோ
ஆ
அவுங்க வராங்களா என்னன்னு தெரியல டவுட்டு தா
ம்
வெள்ளிக்கெழம மூர்த்தக்கால் ஊன்றதா பேசு இன்னிக் இப்ப இப்பதா பேசுனாங்க வீட்ல
ஆ
அதா அவுங்க பெரியாளுங்கல்லா வந்துதாங்க ஊண்டணூ நம்ம மட்டு பண்ணகூடாதுல்லங்க
ஆ ஆமா ஆமா அதெல்லா எல்லாரூ வருவாங்க நீங்க கவலப்படாதீங்க
நம்ம கவலப்படறதுக்குல்லங்க மொத விசேஷோ எல்லா வந்தாங்கன்னா நல்லாருக்கூ
ஆ அதெலா வருவாங்க
அப்டிதா நானு நெனச்சிட்டுருக்கே செரி பாப்போ இன்னான்னு
ம் ஒங்க வீட்ல லவ் மேரேஜக்குலா சப்போர்ட் பண்றாங்களா?
எங்கவீட்ல சப்போர்ட் பண்றாங்க
ஆ
எங்க வீட்ல சப்போட் பொண்ணு வீட்லயு இப்ப ஓகே சொல்லிட்டாங் ச சப்போர்ட் பண்றாங்க நேத்து பொண்ணோட அப்பா பேசினாரு பொண்ணோட அம்மா பேசுனாங்க
ஆ
பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து அ பொண்ணோட தாத்தா பாட்டி பொண்ணோட பெரிம்மா பொண்னோட மாமா பெரியப்பா எல்லா பேசுவாங்க அதனால டோண்ட்வொரி ஃபி ஹேப்பி அப்டின்தா போது
பேசிகிட்டுருக்கு போது ஏதோ வைப்ரேட் ஆற மாரி சவுண்ட் கேட்டுது ஒங்க ஃபோன்லயா?
அது ஆமா எ போன்ல ஏதோ யாரோ மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க அதனால மெசேஜிடோன் அப்டிதா கேக்கூ
செரி செரி அப்றோ நீங்க எ என்ன சாப்பாடு கல்யாணத்துல
கல்யாணத்ல நான்வெஜ்ஜா
நான்வெஜ்ஜா? ம் அப்றோ கல்யணோ முடிஞ்சதுக்கப்றோ எதாச்சு ஃபங்க்ஷன்லா வெப்பாங்களா? மறுன் மறு வீட்டுக் போறது அந்த மாரி சீர் சீர் கொண்டு வருதல் அந்த மாரி ஆ
பொண்ணு வீட்டு ஆளுங்க பழனில ரிசப்ஷன் வெக்கிறாங்க
ஆ
வியாழக் கெழம வெக்கிறாங்க அவுங்க ஆ வியாழக் கெழம வெக்கிறாங்க அதனால அங்க போயிருவே
சேர் சேர்
எ தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்த கொஞ்சோ முடியாதவே இன்னொர்த்தே எக்ஸாம் இருக்குன் ட்டு அவே கல்யாண முடிச்சிட்டு செவ்வா கெ திங்க கெழம கெளம்பி எக்ஸாம் போயிருவா கோயம்புத்தூர் போயிருவா இப்ப நா மறுவீடு போனேன்னா அங்கே எ கூட கம்பெனிக்கு ஆள் இல்ல யாரு
அ
அதா என்னா பண்றதுன் தெரியிலங்க
ஆ சேரி எல்லாத்திக்கு ஒரு வழி இருக்கு நல்லபடியாவே உங்க கல்யாணம் முடியு
அது எனக்கே தெரியு பாப்போ அ என்னதா நடக்கு நம்ம ஒன்று கணக் போட்ருந்தா ஆண்டவே ஒன்னு கணக் போட்ருப்பா
ஆ
இந்த ஆப் உங்களுக்கு யார் சொன்னது ஏங்க நீங்க பேசுறது பிரேக் ஆகுதுங்க மறுப்டியு
கேக்குதா
இப்பையு பிரேக் ஆகுதுங்க பிரேக் ஆகுதுங்க பிரேக் ஆகுதுங்க நீங்க பேசுறது பிரேக் ஆகுதுங்க எனக்கு
ஆ இப்ப கொஞ்ச கேக்குதுங்க வேற இந்த இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா யூஸ் பண்றாங்ளா
அ ஆமா யூஸ் பண்றாங்